ஹலோ அ சொல்லு
ம் ம் ச மாடில வாக்கிங்
வாக்கிங்கா ஓகே ஓகே
ம் நீங்க என்ன பண்றீங்க
இந்தா கொழம்ப சூடு பண்ணிட்டு இருக்கே இந்த சூடு பண்ணிட்டு
ஏ நைட்டு் சூடு பண்ண மாட்டீங்களா ஈவினிங் தா பண்ணுவீங்களா
ஆமா ஆமா
அப்ப நைட்டு சூடு பண்றதில்லையா
நைட்டு நைட்டு சூடு நைட்டு நா ரொம்ப லேட் ல அது காலையில சூடு பண்ணது அதுக்கப்பறோ இப்பதா சூடு பண்ற
அப்படியா
காலைல எட்டு ஒம்போது மணிக்கு சூடு பண்ணது
ம்
அதுக்கப்பறோ இப்பதா பண்ற நைட்டு பண்ணா அப்ப ரொம்ப கெட்டு போயிரு தேங்காபால் வேற ஊத்துவமா நாங்க அதனால கெட்டு போனாலு போயிருன்னு சூடு பண்ணி வச்சர்து
ம்
ம் ம்
என்ன மீனு
அது எதோ ஒரு மீனு என்ன மீனுன்னு தெர்ல்ல மீன்னா சாப்டுவோ என்ன மீன்ல்லாமா தெரிஞ்சா ம்
ம் ம் மலப்பார் தீபியாட்ச் அ பயலுக்கு
ஆ சாப்ட்டுச்சு அப்பவே எந்திர்ச்சொன்னோ சாப்ட்டுச்சு
ம் அவன்ட்ட குடுத்துட்டா அவனே சாப்ட்ருவானா
இல்ல இல்ல நாந்தா மசிச்சு நசுக்கி நசுக்கி ஊட்டி வுட்றது கையில வெச்சு
ம்
ம் ம் பாப்பா என்ன பண்றா
பாப்பா அவுங்க டேடியோட பேய்ருக்காக
ஏங்க அங்க என்ன சமையல் பிரியாணி
தாத்தா தேங்கா சோறு கொண்டு வந்தாருன் சொன்னேல்ல
ஆ சேர் சாப்ட்டிங்ளா
ம்
சேரிதான ஓகே ஓகே
நைட்டுக்குதா சப்பாத்தி உருண்ட எடுத்து வைக்கணு மறந்துட்டு மேல வந்து நடந்துகிட்ருக்கே ஆ ஃப்ரீசர்ல இருக்கு எடுத்து வெச்சாதா கொஞ்சோ விடு
ஆ அது அது நீ உம்போது மணிக்கு தான சுடுவ
இல்ல நா சுட்டுருவே ஏழே முக்கால்
அப் அப்படியா சே ச அண்ணே எத்தன் மணிக் வந் சாப்டுவாங்க
அவுங்க எட்ரைக்கு சாப்ட்ருவாங்க
சேரி சேரி ம் எட்ரைக்கு சாப்ட்டு பத்து மணிக்கிலா அப்படியா அப்படியா என்ன ஆச்சு ஆ சேர் எதோ வேல முடியுதே உனக்கு நல்ல வேலை பத்தரைக்கு வந் சாப்ட்டுக்கிருந்தா ஆ
உம்போது மணிக்கே முடிச்சு அனுப்பி வுட்டுறது எல்லாத்தையு அனுப்பிவுட்டுட்டு படுத்துர்றது
ம் சேரி சேரிடீ
தூங்க பதினோரு மணி ஆகு உம்பது மணிக்கே முடிஷ்ட்டு படுத்துருவோ
செரிடீ சே
நைட்டுக்கு என்ன சாப்பாடு தோசையா
நைட்டுக்கு தோச சட்னி இல்லனா வேற எதனா பண்றாங்களானு தெர்ல அவுங்க ம்
அங்கள்
ஆமா சொன்னா பண்ணுவே
ம் சொல்லாம அவுகளா பண்ணிடுவாகளா சில நேரோ
ஆமா ஆமா
ம்
பரவால்ல ஆனா எல்லா அவுங்க காச்சிற்றாங்கல்ல
ஆமா ஆமா அவுங்கமட்டு
சைடு டிஷ் வேணா நீங்க செய்யணு
ஆமா ம் சேரி
அப்றோ பீச்சுக்லாம் போலையா
பீச்சுக்குனாப் போகலப்பா ஆனாப் போய் ரொம்ப நாாளாச்சி இனி எப்போப் போவோனு என்
பீச்சுக்குப் போனா என்ன வாங்கி சாப்புடுவே ரொம்ப புடிக்கு
இந்த இது ஸ்பிரிங் பொட்டேட்டோ அதே அப்றோம் மோமோஸ் மோமோஸ் எனக்கு ரொம்ப புடிக்கு
அப்படியா வெஜ்ஜா இல்ல நான்வெஜ்ஜா
ரெண்டுமே புடிக்கு நம்மள்க்கு என்னைக்கு நான்வெஜ் பிடிக்காம இருந்திருக்கு
ஒரு தரவ நாத்தனா வீட்டுக்கு வந்திருந்தேல அப் ப்ப வாய்ங் குடுத்தாங்க மோமோஸு பர்க்கரு
அங்
எதுலா மோமோன் சொல்ட்டு ஒரு கடங்க
ஆமா மா ஆமா மா வாவ் மோமோ ம்
நல்லாருஞ்ச்சு மோமோஸையேப் பர்கர்க் குள்ள பொறிச்சு வச்சு ஸ்டப் பண்ணி வச்சு குடுத்துருந்தாய்ங்க சூப்பரா இருந்துச்சு
ஆ
பர்க்கரு மோமோஸ் எல்லா
அப்டியா சேரிச்சே ம்
எங்கே உங்க அண்ணே வெளியேப் போறப்பல்லா அததாங் கேப்பே மோமோஸ் வாய்ன்ட்டுவாங் மோமோஸ் வாய்ன்ட்டுவானு கெடைக்கவே மாட்டிகிது ஆனா சவர்மா மட்டு வாய்ன்ட்டு வந்துருவாங்க
அ சவர்மா எனக்கு சவர்மா சாப்புன் ரொம்ப நாளா ஆச தனி ஒரே ஒரு தடவ கல்யாண்த்துக்கு முன்னாடி அண்ணே வாய்ங் குடுத்தாங்க கோம்புக்குள்ள அதுவு ஆய்ப் போயிந்துச்சி
அப்படியா
நா அத்தாச்சு அதுக்கப்றோ நாங்க நான் அதே ஆமா நானு அப்பப்போ சாப்புன்னு சாப்புன்னுன் நெனைக்கிறே இப்போ ஒரு ஆச வந்திருக்கு வேஃபு சாப்புன்னுங்குற ஆச வந்திருக்கு எனக்கு
எனக்கு இப்ப மோமோஸ் ஒடிகிட்ருக்கு ஏனா இவுங்க எப்போ வெளியேப் போனாலு எனக்கு சவர்மா வாய்ன்ட்டு வந்துருவாங்க
அப்டியா கொஞ்ச நாளா ம் கொஞ்ச நாளா வெஜ்ஜூலக் கேக்கு
ம் ம் ம்
அது சாப்புன்னு ஆசையான்ச்சு நைட்டு வரும்போது
நைட்டு வரம்போது எங்கப் படத்துக்கு போனாலுஞ் செரி எங்கப் போனாலுஞ் செரி பன்னெண்டு மணிக்கு வந்து உசுப்பிகிட்ருப்பாக
அப்டிங் சேரி சேரிங்மா சேரிமா ஆனா ஆறிப் போயறாது அண்ண வாய்ன்ட்டு வர
ஆ ஆறிப் போயிரு அதா சொர்றே ஆருனா நல்லாருக்காதுன்னு அது அப்பயேப் போட்டு சாப்டாதா நல்லாருக்கு
ஆமா மாங் சேரி வெளி ஃப்ரெண்ட்ஸோடப் படத்துக்னாப் போறதா இப்போ
அ அடிக்கடி போவாங்க
சேர்ச்சே
அதுவும் மதுரைக்கி அஞ்சு மணிக்கே போயிருவாங்க நைட்டு சி காலைல சாயங்காலோ அஞ்சு மணிக்கே போயிருவாக போயிட்டு நைட்டு மதுர மதுர
அதேண்டி அவ்ளோ தூரம் ட்ராவல் இப்ப நீங்க ரொம்ப நேர
ஃப்ரெண்ட்ஸ் காரு இங்க பக்கந்தான் இது அபிராமம்‌ டு மதுர
சேர் ஆ சேர் சேர் தோழி
ரெண்டு மநேரம் ஒன்றமநேரம் தான் ஆகும்னு நினைக்கிறேன்
ஆ சேர் சேர்
ஃப்ரெண்ட்ஸு கார் வச்சுருக்காய்ங்க அதில தான் போவாய்ங்க
கே என்சிர
கார்ல போய்ட்டு வந்துருவாங்க பன்னெண்டு மணிக்கு கரெக்டா வந்துருவாங்க டான்னு வீட்
ஆனா அதா
அங்கேயே சாப்ட்டுட்டு நைட்டுக்கு பட படோ எட்டு ஒம்போது மணிக்கு முடியும் போல ஒம்போது மணி க்கி முடியும் அவுங்க இங்கயே சாப்ட்டுட்டு கிளம்பி வருவாங்க
சேரி இவுங்க இன்னிக்கு நைட்டு நைட் நைட்டு சனி சனிகிழம நைட்டு அவுட்டிங் ஓடிருவாங்க ஃபிரண்ஸ்ஸோட ஓ போன வாரம்ந்தான் போனம்ம நேத்தா ஒரு வேல முடிச்ச வர லேட் ஆயிடுச்சு போன வாரோ அதனால போல இந்த வாரம் போய்ருவாங்க எப்டியும் இந்த வீக் ல அந்த வேல முடிச்சுட்டு வன்ட்டாங்க நைய்ட்டு கிளம்பிருவாங்க
ம்
கிளம்பிட்டு மு நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு வரது
நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கா அது சேரி
மிட் நைட் பிரியாணி சாப்பிடுறது போயி
அது சேரி
ம் ஃபிரண்ட்ஸ் எல்லாம் போயி ம் ம் செரிங்க தோழி நான் போ கூடாது அதனா நீங்க போ கூடாது அப்டின்னு சொல்றது நீ என்னடி சொல்றது நான் என்னடி கேக்
அது ஆமா அப்டித்தா எல்லார் வீட்லேயும்
அதான் நீ என்னடி சொல்றது நான் என்னாடி கேக்குறதுங்கிற மாரி ஓடிருவாங்க சேர் போயிட்டு வாங்க அப்டின்ட்டு ம் இப்ப நம்மலால ஃரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண முடியுமா உக்காந்துருக்கோ நீங்களாவது என்ஜாய் பண்ணுங்க போங்க அப்டின்னுட்டு அ அ. ம்ம் ஏரி வரி அ
அப்புறம் சாப்பாடுல்லா என்ன புடிக்கும் உனக்கு ம்
எனக்கு என்ன எல்லாமே புடிக்கும் தாளிச்ச சோறு எனக்கு ரொம்ப புடிக்கும் தயிர் சோறு லெமன் சோறு புளி சோறு அந்த மாரி சோறு எல்லா
வரைட்டி ரைஸா
ஆமா அதே எனக்கு ரொ பிரியாணி புடிக்கும்
அத்தோ சாப்பிட்ருக்கியா ரொ
அ சங்க ஒரு கூட தண்ணி வச்ச தண்ணி வச்சட்டு போயிட்ட இழுக்குறோ இந்த இடிப்பருவி வாங்கிட்டே.
ம் ஓகே ரஸ்
ஓகே நீ பேசு அப்டியே வெச்சிருக்கே காதுல.
ம் அத்தோ புடிக்குமா?
ஆ பிடிக்கு நம்மள்க் இந் டேஸ்
ஆ சொல்லுங்க.
இந்த இ அதென்னது இந்த வெளில சாப்ட்ற ஐட்டமே நம்மளுக்கு ரொம்ப புடிக்கு. ம்க்ஹு. இரு இந்தா ஒரு நிம்ஷோ அத்தோ இரு வரே
ம் ஓகே.
அத்தோ நூடுல்ஸ் மாரி நல்லாதாரு க்கு ஆனா ஃப்ரை ஃப்ரை பண்ணுவாங்க.
வாய்ங்களோ.
ஆமா ஆமா எ அப்ற என்னா போட்டு செய்வாங்க? ம் சேரி சேரிங்க.
அது இங்கெல்லா கெடைக்காதுன் நெனைக்கிறே அவ்ளவா.
ஆமா இங்கியெல்லா கெடைக்காது அது ஆ அப்பறோ எனக்கு இந்த கிள்ளி பரோ ட்டா ரொம்ப புடிக்கு வாழை எலைல வெச்சு மடிச்சு குடு வாழ எலைல வெ ச்சு மடிச்சு குடுப்பானுங்கல்ல அ அ முட்ட ஆனா அதுதா அதுதா.
சேர்ச் கே
தேடி பாருங்க.
சென்னைலல்லா நைட்டுக்கு ரெண் டு மணி மூணு வரைய மணி வரைய சுத்துங்குளு வெளிய.
ஆமா இங்க என்னா விடிய விடிய சுத்துங்கள விடிய விடிய சுத் திட்டு கெடக்ங்க இங்கியெனா.
ஒரு தடவ பீச்சுக்கு தா வந்துருந்தே. பத் த்து மணி ஆச்சு அவ் அப்பதா ஆள் வருது நறையா பீச்சுக்கு.
ஆமாமா ம். இங்க அப்பிடிதே விடிய விடிய சுத்துங்க. ம் அதுவு பன்னெண்டு மணிக்கி பிரியாணி கடனா அதே ஆமா ம் அ சேரி.
பன்னெண்டு மணிக்கி
ம்.
அதுவு இந்த பீச்சுக்கு வர்ற ட்ரெஸ்ஸ பாத்தால்ல இருக்கு போட்டுட்டு வர்ற
அதே அதே ஆமாடி ஆமா.
ஸ்டாட்டிங்ல புதுசா பாக்கும்போது ஒரு மாரிதா இருக்கு.
ஆமா எனக்குமே வந்த புதுசுலனா பாக்கும்போது அப்டிதாஞ்ச்ச ப்பறோ போவ‌ போவ பழகிர்ச்சு ம்.
அங்க நாத்தனா வீட்டுக்கு பக்கத்துல பார்க் இருக்கு அங்க போயிருந்தோ அப்போ ஒரு லேடி சேல கட்டி இருந்துச்சு
ம்
பிளவுஸ்ல கையில்ல முதுகுல்ல அந்த முதுகு கையெல்லா ஸ் டோனால கவராயிருக்கு
அப்பிடியா ஆ அதா அதா ம்
ஏ மாமியா பாத்துட்டு இங்க பாரு அவ எப்டி போட்ருக்கான்னு பாருன்னு சொல்லிகிட்
செரி ஆ ஆ சேரி ஃபட்டி சேரி வைக்கிறே
ஆ ஆ வேல சேரி மிஸ் வைக்கவா சேரி ம் பாய்